அ வணக்
நண்பா மாலை வணக்கம் நண்பா
மாலை வணக்கம் நண்பா என்ன நண்பா பன்றிங்க
என்ன நண்பா நல்லா இருக்கே நண்பா நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கே நண்பா வீட்ல எல்லாரோ நல்லா இருக்காங்களா நண்பா
எல்லாரோ நல்ல தா இருக்காங்க நண்பா அங்க எப்டி இருக்காறாங்க நல்லா இருக்காங்கலா எல்லாருமே
இங்கீயூ எல்லாரோ நல்லா இருக்கங்க நண்பா சாப்ட்டாச்சா நண்பா
இல்ல நண்பா இனிமே சாப்பட்னோ நீங்க சாப்ட்டீங்களா
நெ நா சாப்ட்டே நண்பா ஏ நண்பா இன்னுமே சாப்டலயா நண்பா
இல்லைங் நண்பா கொஞ்சொ மதியோ கொஞ்சோ வேலய இருந்ததூ அதனால வேலயா முடி குறத்துக் கொஞ்சோ லே சமயோ இருன்சி நண்பா அதனால தா நண்பா
ஓகே நண்பா இன்னிக்கி எப்டி நண்பா வேலைக்கு போயிட்டு வந்தாங்காட்டி டைம் ஆச்சுங்கிறீங்களா
ஆமா நண்பா கொஞ்சோ வேல இருந்ததூ அத முடிக்கறக்கு கொஞ்சோ அ டைம் ஆயிடுச்சு நண்பா உங்களுக்கு நண்பா நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்டாச்சி நண்பா நா நேர் நேரத்துக்கு சாப்ட்ருவ நண்பா கரெக்டா
நல்லது நல்லது நண்பா எப்டி நண்பா வீட்ல என்ன சமையல்
இல்ல நண்பா இங்க பாத்தீங்கன்னா சாம்பார் தா நண்பா வச்சிருக்காங்க
எ எம் சிலெ நண்பா நல்லதுதா நல்லது நண்பா இங்க வந்து பாசி பயிறு நண்பா ரசம் சாப்பாடு நண்பா
ஓகே நண்பா நல்லது நண்பா ஓகே நண்பா அங்க காலைல் ஆ போயிட்டு வந்தாச்சி நண்பா அங்க காலநிலைல்லா எப்டி நண்பா இருக்கு
இங்க காலநிலை பாத்தீங்கன்னா மொடோ மொடோ போட்டுருக்கு நண்பா மொடொந்தா போட்டிருக்கூ மழை வர் ல்லை நண்பா அங்க மழ வருதுங்களா எப்டி இருக்கு
இல்ல நண்பா இங்க பாத்தீங்கன்னா வெயில் தா நண்பா காலையில இருந்து இப்ப வரைக்குமே வெயில் தா நண்பா அடிச்சிட்டு இருக்கு
சி எம் சில நண்பா நல்லது நண்பா மழையெல்லா வரலீங்களா அங்க இல்ல எப்டி இருக்கு
இங்க மழையே வரல நண்பா எல்லா வெயிலா தா நண்பா கெளுத்தி எடுக்குது நண்பா அங்கே நண்பா மழகிலது எதனாச்சி வந்ச்சா நண்பா
மழையெல்லா இங்கே வரலிங்க நண்பா வெயில் மட்டுந் தா அடிச்சிட்டு இருக்கு மழ வர்றா மாரி தெரிலிங்க
ஓகே ஓகே நண்பா அப்புறோ இன்னிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா நண்பா
இல்ல நண்பா இன்னிக்கி விடுமுறை விட்டுட்டோ வேலைக்கி நாளைக்கு தா போவ்ணோ நண்பா நீங்க நண்பா போயிட்டு வந்ட்டீங்களா
நா போயி்ட் இல்ல நண்பா ஆப்டே மதியோ வரைக்கூ வேல செஞ்சுட்டு மதியத்துக்கு மேல லீவ் விடுமுறை போட்டு வன்டே நண்பா
நல்லது நல்லது நண்பா வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
வீட்ல எல்லாரூ சும்மாதா நண்பா இருக்காங்க அங்க எல்லாரூ என்ன நண்பா பண்றாங்க
நண்பா இங்க எல்லாருமே பாத்தீங்னா அப்பா வெளியே படுத்திருக்காங்க அம்மா உள்ள படுத்து தூங்கிட்டிருக்காங்க நண்பா நா சும்மா வேல செஞ்சிட்டு இருக்கே
ஓ ஓகே ஓகே நண்பா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா நண்பா
இல்ல நண்பா இல்ல இல்ல அ இனிமேல்தா நண்பா உங்களுக்கு
எனக்கு இன்னு ஆகல நண்பா
நல்லது நல்லது நண்பா இந்த ஒரு குடிய சீக்கிரோ நல்ல நேரோ வரு நண்பா
இல்ல நண்பா அதா நண்பா பாத்துட்டு இருக்கோ ஆனா ஒன்னு பண்ணி வெக்கிற மாரி தெரில நண்பா வீட்ல
சேரி சேரி நண்பா கண்டிப்பா நடக்கு நண்பா கவலப்படாதிங்க நண்பா
இல்ல நண்பா வேலையு பாத்திங்கன்னா வையிங்க போற பாக்கமெல்லா புடிக்கல புடிக்கலனு சொல்லிட்டு வந்துட்ற நண்பா அதுங்காட்டி பாத்தீங்னா வீட்ல பாத்து வெக்கலாம்னு அவங்க எண்ணம் இருந்தாலுமே இந்த மார் நா வேலைய விட்டு வரேங்காட்டி அவங்களுக்கு பாத்தினா அந்த எண்ணமே போயிருச்சி நண்பா
கண்டிப்பா உங்களுக்கு நல்ல எண்ணம் வரும் நண்பா ஏன்னா உங்களுக்கான வேலை வந்து பிடிச்ச மாரி உங்களுக்கு சிக்கரு அமையு நண்பா அதைய பாத்து அவுங்க கண்டிப்பா அதைப் பாத்து வெப்பாங்க நண்பா
நண்பா உங்கிட்டுக் உங்ககிட்ட நா சொல்றேல்ல நண்பா எனக்கு உண்மையா சொல்லப்போனா நண்பா வேலைக்குன்னு போனாலே வேல செட் ஆக மாட்டேங்கிது நண்பா உங்களுக்கு நண்பா
எனக்கு அதே நெலைமையிலதா நண்பா இருக்கே எனக்கு புடிக்காமதா. போயிட்டு இருக்கே செரி வர்ல தொழில்தா நம்பா பண்ணணு
ஆமா நண்பா நீங்க சொன்னது பாத்தீங்ளா தொழில்தா நண்பா எடுத்து பண்றது நல்லது நண்பா இப்ப ஒரு கம்பெனியே ஒரு ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சோணு இப்ப எவ்ளோ பெரிய பணக்கார்னா இருக்கான்னு நெனைச்சி பாரு நண்பா
ஆமா நண்பா நம்ம போய் அவனுக்கு அடிமையா வேல செய்யறதுக்கு நம்மளே நம்ம நல்லா ஏதாது வேல செய்யலா நண்பா
ஆமா நம்ம இப்ப கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருப்போ கஷ்டப்பட்றவே பட்டுட்டே தா நண்பா இருக் அதா நெனச்சி பாரு நண்பா
உண்மதா உண்மதா நண்பா நீங்க சொல்றது நூத்துக்குநூறு உண்மதா நண்பா
ஆமா நண்பா நம்மதா நண்பா கரெக்டானதா சூஸ் பண்ணு நண்பா
ஆமா நண்பா இந்த வருடத்துக்குள்ள எப்டியாவது தொழில ஆரம்பிச்சிருனு நண்பா நீங்க என்ன நண் நெனை
ஆமா நண்பா நானு தொழில்தா நண்பா ஆரம்பிக்கனுன்னு நெனைக்கிறே நண்பா ஆனா என்ன தொழில் ஆரம்பிக்கிறதுதா நண்பா இன்ன வரைக்குமே தெரியல நண்பா உங்களுக்கு ஏதாச்சி ஐடியா ஏதாச்சி இருக்கா நண்பா
நண்பா ம் பய ஐடியா முக்கியோ இல்ல நண்பா கையில வ இருக்குற நேரோ ஓகே நண்பா எப்படி இருந்தாலு ஆரம்மிச்சிருலா நாங்க மாட்டுப்பண்ணை இல்லைன்னா கண்ணுக்குட்டி வளப்பு தா இப்ப யோசிச்சி வெச்சிருக்கே நண்பா இனிமேலு யோசிக்க ஒன்னு இல்ல அதயேதா பண்ணலான் இருக்கோ நீங்க
ஓகே நண்பா இப்பாத்தீங் நீங்க நீங் பணம் முதலீடு வேணுங்கறீங் முதலீடு கூட எப்புடியோ ஓன்னு வேணு நண்பா அலஞ்சி திரிஞ்சி கூட வாங்கில்லா நண்பா ஒரு அதுக்குல்லா பிரச்சன இல்ல நண்பா ஏதோ ஒன்னு பண்ணிருவே நண்பா ஆனா எனக்கு ஐடியா கரெக்டா கெடைக்க மாட்டிங்கிது நண்பா உங்களுக்கு ஏதா ச ஐடியா இருந்தா சொல்லு ம்
ஐடியா என்ன நண்பா ஐடியா ஐடியாவ உடுங்க நண்பா எப்டின்னா கன்னுக்குட்டி எடுத்துட்டே நண்பா ஒரு அஞ்சி கண்ணுகுட்டி வாங்குனேன்னா என்ன நம்ம அது வளர்ந்து விக்கிறதுக்கு எப்புடியு ஒன்றர வருஷோ ஆகு அந்த ஒன்ற வருஷோ நம்ம காத்திருந்தோம்ன்னா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கைக்கு வருக்கா
ஓகேவா இப்ப நம் பாத்தீங்ன்னா சிட்டிக்குள்ள இருக்கே நண்பா இப்ப பாத்தேன்னா வாடைக்கு ரெ ரெண்டுக்கு தா நண்பா இருக்றே இப்ப வாடைக்கு இருக்றங்காட் அப்டியே இதுல எங்க நண்பா கன்னு குட்டி வளத்துறது எங்க நண்பா பண்றது அதுகாட்டிதா நண்பா இன்னு கொஞ்சோ புதுசா வேற ஏதாச்சு ஐடியாவா ஹோம் வீட்லயே இருந்து பாக்குற மாரி ஏதோ ஒன்னு பண்ணிட் இருக்கே நண்பா அதா ஒரு ஐடியா கெடைக்க மாட்டேங்குது நண்பா
வீட்டுல இருந்தே பண்ற மாரின்னா ஈ ஈ காம் பிசினஸ்ன்னு ஒன்னு இருக்குலா நண்பா அதை வேணா தேர்ந்தெடுத்து பண்லா நண்பா வீட்ல இருந்தே பண்லா நண்பா
ஈ காம் பிசினஸுன் சொல்றாங்ள நண்பா அது பாத்தீன்னா அந்த பிளிப்கார்டு அந்த அமேசான் ஆன்லைன் தளங்கள்ள பாத்தீன்னா அந்த பொருள் வாங்குறது விக்கிறது அது மாரி நீங்க சொல்றீங்ளா நண்பா
ஆமா நண்பா அந்த மாரிதா நண்பா இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கி அத நம்ம போ படம் எடுத்து போட்டோம்ன்னா யார்க்கு வேணுமோ அவுங்க நம்மகிட்ட வாங்கிக்குவாங்க நண்பா
ஓ ஓகேங்க நண்பா
இது நல்லா இதுதா நண்பா நல்லா யோசிச்சுட்டு நல்ல முடிவு எடுங்க இதுலயு நல்ல வருமானம் அ பிரச்சன பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதோ ரெண்டு மாதோ வ வரது கொஞ்சோ கஷ்டந்தா அதுக்கப்றோம் பாத்தீங்கன்னா நல்ல வருமானோ எடுத்துக்கலா நண்பா
ஓகேங்க நண்பா அதுல பாத்னா சேல்ஸ் பண் இப்ப நம்ம விக்கிறனவே நண்பா அதுல பாத்தீன்னா அதுக்கு தேவையான ஊ உபகரணங்கள் அந்த பொருள்ளா என்னென்ன நண்பா விக்கணு இல பாத்தீன்னா இதுதா விக்கணுமா இதெல்லா விக்க கூடாதா அது மாரி என்ன நண்பா இருக்குது அதுக்கு ஏதாச்சு லிமிட்டேஷன் அத மாரி ஏதாச்சு இருக்கா நண்பா
அப்படி இல்ல நண்பா உணவு பொருட்கள்லா வித்தம்னா அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணு நண்பா மத்த மா விக்கிறதுக்குல்லா பாத்தீன்னா லைசன்ஸ் தேவ இல்ல நண்பா எந்த பொருள் வேணா போட்டுக்லா நண்பா உங்ளுக் என்ன தோணுதோ அந்த பொருள போ படம் எடுத்து போட்டிங்னாவே யாருக் போ வேணுமோ யாருக் பிடிச்சிருக்கோ அவுங்க வாங்க்வாங்க நண்பா
இதுக்கு ஏதாச்சு முதலீடு ஏதாச்சு தேவையா நெனைக்கிறியா நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா பாத்தீங்கன்னா ஸ்கேனரு அது கொஞ்சோ எப்டின்னா அது பேக் பண்றதுக்கு கொஞ்சோ அமௌண்ட் செலவு பண்ணிதா நண்பா ஆகணு எந்த தொழில் எடுத் தாலுமே செலவு பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது நண்பா
ஓகே நண்பா இது லாபகரமா வருன் நெனைக்கிறிங்ளா நண்பா இப்ப இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப வீட்ல இருக்கவங்கலா அந்த பெண்களா இருக்கட்டு ஆண்களா இருக்கட்டு வேலையில்லாத பட்டத்தாரிகளா இருக்கட்டு இப்ப வர இளைஞர்களா இருக்கட்டு எல்லாருமே இத எடுத்து பண்றாங்க நண்பா இதுல பாத்தீங்ன்னா போட்டிய போட்டி நெறைய இருக்குல்ல நண்பா இதுல எப்டி நம்ம நம்ளு இதுல ஒரு அளவுக்கு மேல வர முடியு சொல்லுங்க நண்பா பாக்கலா
ம் நீங்க சொல்றது கரெ நல்ல ம் சரியான இதா நண்பா இருந்தாலு போட்டி இருக்கலா நண்பா இருந்தாலுமே உங்களுக்கான முயற்சிய நீங்க எடுத்தா மட்டுந்தா அதுல சரிவு வருதா வெற்றி வருதா நமக்கு தெரியு நண்பா எதும் எந்த முயற்சியுமே எடுக்காம அவுங்க அவுங்களுக்கு சக்சஸ் ஆகுது இவுங்களுக்கு தோல்வி ஆகுது அப்டின் நம்ம யோச்சிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கோ நம்ம யோசிச்சிட்டேதா இருக்கணு நண்பா
ஆமா நீங்க சொன்னது வந்து அறிவு கண்ணும்பாங்கள நண்பா ஞான கண்ணு அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நண்பா ஆனா நீங்க சொல்றது நா ட்ரை பண்ணலான் இருக்கே நண்பா ஆனா அதுக்கான டைம் டைம்ங் எவ்ளவு தேவப்படும்னு உங்களுக்கு தெரியுமா நண்பா இப்ப இத்தன நாள் ஆகு இவ்ளோ டேஸ் ஆகு இவ்ளோ நாள் வெய்ட் பண்ணலா அது மாரி ஏதாச்சு உங்களுக்கு தெரியுங்களா
நன்பா இப்ப நீங்க அந்த அ தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சோ கால தாமதோ எல்லா ஆகு நண்பா ஒரு பொருள் எடுத்து நீங்க படம் எடுத்து போட்டீங்கன்னா அந்த படத்த ஒருத்தர் வாங்குறக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காலம் ஒரு வார காலம் ஆகலா ரெண்டு வார காலமாகலா ஒரு மாதோ கூட ஆகலா அது சொல்ல முடியாது நண்பா இருந்தாலு தொழில் பண்ணி பாத்தாதா தெரியு நண்பா சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா போட் இன்னைக்கு போட்றேன்னா இன்னைக்கு இ இன்னைக்கே வந்துரு சில பேத்துக்கு அடுத்த நாள் வரலா
ஆ அது ரொம்ப தப்பு நண்பா அது தப்பு நண்பா
ஆமா நண்பா அதனாலதா என்ன பண்றது யோசிச்சு பண்ணுங்க நா இது பண்ணதா மாட்டுப்பண்ணையோ இல்ல கண்ணு குட்டியோ வாங்கலான் தா இருக்குது
ஓகே நண்பா நீங்களு நல்ல பிரதமா பண்ணுங்க நண்பா அதுவு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யாரு இப்ப நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னு வைங்க நல்ல விதமா சொல்றவங்க கிட்ட மட்டு நீங்க அத பத்தி சொல்லுங்க நண்பா அந்த ஒரு ஐடியாவாருந்தாலு சேரிமா எதுவாருந்தாலு இது மாரி பண்ண போறனா உங்க யார் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவுங்க கிட்ட மட்டு சொல்லுங்க நண்பா எல்லாருமே வந்து நண்பா இது செக்ட் ஆகாது இது வந்து அவ்ளவுதா லாஸ் ஆயிரு இது பண்ணாதீங்க இது பண்ணா அவ்ளோ தானு ஏன்னா அவுங்களுக்கு வந்து பொறாமைல பேசலா நண்பா ஏதாச்சு நம்மள விட மேல வந்துடலான்னு பேசலா நறைய விதமாருக்
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா நீங்க சொல்றது ஒரு வகைல நல்லதுதா நண்பா நம்மள யாரு வதைக்கிறாங்களோ அவுங்ககிட்ட சொன்னா மட்டு போது நண்பா மதிக்காத ஆள் கிட்ட எல்லா சொல்ல வேண்டிய அவசியோ இல்ல நண்பா
ம் ஆமா நண்பா சில வீட்ல பாத்தீன்னா ம் ஆ ஓகே நண்பா சில வீட்ல பாத்தீங்கன்னா அம்மா அம்மா அப்பாவா இருந்தாலுமே எதுக்கு நேரத்த கெடுத்துட்டு எதுக்கு வெட்டியா இருக்க எதுக்கு சும்மா இருக்க என்பாங்க ந அதே ஒரு லாப பம் வந்து நம்ம எடுக்கறப்ப ஈட்றப்ப இப்ப அவுங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அவுங்க சொல்லுவாங்க பாத்தீங்க பரவாலயெ எ பைய ஜெயிச்சிட்டா சில வீட்ல சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பா
உண்மதா நண்பா இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா நா ஒரு யூ டியூப் சேனல் நடத்த
ஓகே ஒ சூப்பர் சூப்பர் நண்பா
அது பாத்தீங்கன்னா நேர்காணல் நேர்காணல் போடுவோ நண்பா நேர்காணல் போடும்போது நேர்காணல் போடும்போது பாத்தீங்கன்னா இது நேரத்துக்கு கெடுத்துட்ட இவ தேவல்லாது பண்ணிட்ருக்கா இது செரி வராது சும்மா இதயே பண்ணிட்ருக்கா இவனுக்கெல்லா வேல பொழப்பு இல்ல அப்டின்னுல்லா சொல்லுவாங்க நண்பா அதய்வே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ம் நம்ம தொடர்ச்சியா பண்ணு போது வந்து அதுக்கான வெற்றி நமக்கு வந்து சேரு நண்பா
ஓகே நம்ம வரும்
எதுவாருந்தாலும் முயற்சி தா நண்பா
ஓகே நண்பா நீங்க முயற்சி பண்ணா வெற்றி நண்பா காது அது நூத்துக்கு நூறு உண்ம நண்பா சேரி நண்பா மீண்டும் ஒங்களை சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் பா
கண்டிப்பா கண்டிப்பா நண்பன் நல்லதே நடக்கணும் நன்றி நன்றி மீண்டும் ஒங்களை சந்திக் கும் வரை உங்கள் நண்பன் வ நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா
நல்லது நல்லாரு நண்பா